வணக்க
வணக்கம்ங்க
நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கம்மா அம்மா நல்லா இருக்குலா
எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்மா வேறமா வெங்களுக்கு இந்த சினிமா எல்லா அதிகமா பாப்பீங்ளா
ஆ நல்லாவே பாப்பே
ம் நல்லதாண்டது ஆ உங்களுக்கு எந்த ஆக்ட்ரு வந்து ரொம்ப புடிக்கு
எனக்கு வந்து இப்பல்ல சின்ன வயசுல இருந்து தளபதி தாங்க
ஆமா நெறைய பேரு அப்படிதான் சொல்லுவாங்க தளபதி விஜய் தான் புடிக்குன்னு சொல்வாங்க
ஆம் மா
ம் எ பசங்களு அப்படிதான் எனக்கு பாத்தீங்கெனா சூர்யாதான் புடிக்கு அது எதனாலயே தெரியல ஒரு அட்ராக்சன் சூர்யாதா புடிக்கும்
இப்ப கூட கருப்பு மூவி வந்தது போய் பாத்தீங்களா சூரியாது
இல்ல நான் சினிமா தேட்ருக்கெல்லா அதிகமா போறது இல்ல வீட்ல பாக்குறதுதா என்னோட வீட்டுக்கார் வந்தாதான் நான் வந்து அ சினிமா தேட்டர்கெலா போவே
ஓ
அதிகமா தேட்டருகு நா போ மாட்டெ ம் தேட்ருக்கு போனுனா இங்க இருந்து பஸ்ல போணு டிராவல் பண்ணி போணு அதுக்கு வீட் ல்லெயே பாத்துக்கலா அப்டீன்டு
ஓ இப்ப அப்ப ரிலீஸ் ஆயிச்சே இது ஓ டி டி ல கூட
ஆமா ரிலீஸ் ஆயிச்சு ரிலீஸ் ஆயிச்சு பாக்கணு இனிமேதா பாக்கணு எனக்கு டைம் இல்ல பாக்கணு
ஓக்கே ஓக்கே
ம் ஆ சரிம்மா உங்களுக்கு விஜய் நடிச்ச படத்திலேயே ரொம்ப புடிச்ச படம் எது சொல்றீங்களா உங்களுக்கு எல்லா படமே புடிச்சிருக்குந்தா
கரெக்ட் தா எனக்கு வந்து அந்த துள்ளாத மனமும் துள்ளும் புடிக்கு அது அது ஷாஜகான் புடிக்கு ஷாஜகான்ல்லா வந்து எதனால புடிக்கும்னா அந்த லவ் பண்ற சீன்ஸ் எல்லாமே ஓக்கே லாஸ்ட்ல அந்த ஒரு அழுக வருமில்லையா அவருக்கு இந்த பொண்ணு வந்து நா லவ் பண்ண பொண்ணு என்ன லவ் பண்ல ஆனா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் லவ் பண்து அந்த கை யொப்பம் வந்து போடறதுக்காக வந்து இது பண்ணு போது இப்ப ஒரு ரியலா வந்து ஒருத்தவங்க வந்து எப்டி ஃபீல் பண்ணி அழுவாங்க அப்டி அந்த நெனச்சு அழுகும்போது ப்பா என்னமா ஆக்டிங்கு அப்டின்ட்டு ஒரு ஒரு உணர்வு தோணு இல்லயா அப்டின்ட்டு எனக்கு ஒரு விஷய தோணு ச்சு ஆனா எனக்கு உண்மையா வந்து நெறைய விஷயோ தோணு உண்மையா வந்து விஜய் எனக்கு புடிக்குமா இல்ல வந்து மத் த்தவங்க சொல்றதுனால எனக்கு புடிக்கும் அப்படிங்குபோது அதுக்கப்புறதா தெரிஞ்சுது எனக் சி ன்ன வயசுல இருந்து விஜய ரொம்ப புடிக்கு இப்பருக்கு புடிக்கு ஆனா வந்து ஒவ்வொருத்தவங்களோட நடிப் பு அந்த மூவியில பாக்குறோமில்லையா அப்போ வந்து இந் த கேரக்டர் இது நடிச்சிருக்காங்க இது நல்லா இருக்கு தனுஷோட அசுரன் இது நடிச்சு அந்த அதோட எமோஷனல் நல்லா இருக்கே அதுக்கப்புறோ காதலர் தின அந்த குணால் ட்டு ஒருத்தரு எறந்துட்டாரு அவங்க நடிச்ச அந்த காதலர் தின ஒரு எமோஷனல் அது நல்லா இருக்கு நீங்க சொன்ன போ சூ ரியா நடிச்ச வந்து சில்லுன்னு ஒரு காதல்
ஆமா
அது என்னமா நடிச்சிருக்காங்க அப்டின்ட்டு ஒரு ஒரு உணர்வு இது போல உங்களுக் கு வந்து இந்தந்த மூவியில இதெல்லா ரொம்ப அழகா இருக்கு அப்டின்னு நெனச்சது எது
ஆமா அது எனக்கு ஜில்லுனு ஒரு காதல் வந்து ரொம்ப புடிக்கு நீங்க சொன்ன மாரி துள்ளாத மனமும் ரொம்ப புடிக்கு அப்றோ காதலுக்கு மரியாதை இருக்குல காதலுக்கு மரியாதை படோ அந்த படோ வரு அந்த படோ நல்லா இருக்கு அந்த படல்லா நெறையாவாட்டியே பாத்திருக்கே காதலுக்கு மரியாதைல்ல நா ஸ்கூல் படிக்கு போது வந்த படோ ஆமா ஷாஜகானு நா ஸ்கூல் படிக்கும்போது வந்தது தா
ஷாஜஹான்லா நா கொழந்தையா இருக்கு போது பொறக்க பொறக்கலானு நெனைக்கிறே அது நை டீஸ்ல தானே வந்தது
ஆமா
அப்ப நா பொறக்கவே இல்ல
ஆமா அப்ப வந்த படம்தா
ரீசண்டா நா வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிதா ஷாஜகானே பாத்தே காலேஜ் படிக்கு போதா பாத்தே ஆமா நா தளபதி ஃபேன் ஃபேன்னுவ ஆனா ந்து எப்டி சொல்றதுனா இப்ப கரண்டா வர எல்லா மூவிஸும் சினிமா தேட்டர்ல போய் ஃபேமிலியோட போய் பாத்துருவோ தலது தளபதிது ராகவா லாரன்ஸ் சார்து கம்பல்சரி நாங்க போய் மூவி தேட்டர்ல போவோ இப்ப கூட ரீசெண்டா நேத்து ஒரு மூவி போனே அந்த விஜய் ஆண்டனி சார் நடிச்சிருக்காரு இல்லியா நூறு சாமி
ம்
அந்த படத்துக்கு போன சூப்பரான ஒரு மெசேஜ் உண்மை சம்ப தழுவிய இது பண்ண ஒரு படம் உண்மையா சமூகா சமூக த்துல இப்ப நெறைய பேரு அப்டேட் ஆயிட்டாங்க ஆனா கிராமப்புறத்துல இன்னு வந்து அந்த மறு திருமணம் அப்டின்ற ஒரு விஷ்யத்த வந்து தவறா ஒரு சித்தரிப்பு இருக்கு இல்லியா அந்த சித்தரிப்ப வந்து ம் கிராம புறத்துல்லா ரொம்ப
ஆமா இப்ப எங்க ஏரியாலுமே அப்டிதா ஆ இப்ப ம் ம் ஆ அது செல ஏஜுட்டெல்லா உக்காந்துருக்கு அதெல்லா பாத்தீங்கன்னா அப்டிதா பேசும் சில வயசானவங்கல்லா அப்டிதா உக்காந்துருப்பாங்க
ஆமா அதுல வந்து நேச்சரா காமிச்சாங்க ம்
சாதாரண நம்ம வெளில போயிட் டு வந்தாலே நம்மள வித்தியாசமா பாக்குறது பேசுறது யாரா இருந்தாலு வித்தியாசமா பேசுறது யார் எப்டி கேரக்டர்னு தெரியாமலேயே அவுங்கள பத்தி நறைய கத பேசுறது அது மாதரி இந்த வயசானங்க வய சான ஆத்தாக்கள்ல்லா ஒரு கேங் இருக்கு
ம்
ஆமா அது அத மாரி இருக் கத கட்டுவாங்க என்ன பொறுத்த வரைக்கு வந்து மறுமனங்கறது அவ்ளோ பெரிய தவறான விஷயமே இல்ல கணவர் இறந்துட்டாரு அப்டின்னா அவுங்களுக்கு ஒரு தோண வேணு கண்டிப்பா இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தோண வேணு அவுங்க இன்னொரு கல்யாணோ பண்ணி கிறக்கு பாத்தீங்கன்னா பசங்க சாப்போட்டு இருந்துச்சுன்னா தப்பே கெடையாது என்ன பொறுத்த வரைக்கி தப்பே கெடையாது ம்
அது எனக்கு என்னன்னா அந்த படத்துல நீங்க சொன்ன மேரி இப்ப அந்த வயசானவங்க பேசுற றது அதெல்லா வந்து இயல்பா காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு வார்த்த இருக்கு பாத்தீங்களா எனக்கு வந்து அந்த யார்ரா இது மாரி சினி ஃப் அந்த அதுக்கான வா ர்த்தைகள் வந்து எழுதுனது ஒ எல்லா நா போன தியேட்டர்ல எல்லாரு கைத்தட்டினாங்க அந்த வார்த்தைக்கி
அது நீங்க படோ வந்து நேரோ கெடைக் கி போது பாருங்க அந்த படத்துல வந்து அவுங்க எல்லாரு உள்ள வந்ததுக்கு அப்றோ அந்த பொண்ணு சாவடிக்கணு அப்டின்டு நெ அ அ நெனைப்பாங்க அந்த வா ர்த்தைகள மாறி மாறி அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லா வந்து இவளுக்கு என்ன இது பண்ணலையா அப்டி இவளுக்கு எ க்கு நாப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது கல்யாணோ அப்டி இப்டின்ட்டு தவறா பேசுற ஒரு விஷ்யோ தவற புரிஞ்சுக்கிற ஒரு விஷ் யோ ஆனா அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல மறு திருமணோ ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்டெப் எடுத்து வச்சாதா மத்தவங்களு வந்து அத பாத்து இது பண்ணுவாங்க அப்டின்ட்டு ச ம்ம அழகா ஒரு இயல்பான ஒரு கதைய வந்து கடைசியில போட்டாங்க ஆ உண்மையான தம்பதிய அது ரெண்டாயிரத்தி பத்து என்னமோ நடந்த ஒரு விஷ்யோ
ஓ
அது ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு இதுமேரி உண்மை சம்பவ தழுவி எடுக்கிற ஒரு படங்கெல்லா நா வந்துட்டு விரும்பி பாப்பே இந்த வாழை படோ எல்லா நம்ம பாத்தோ இல்லியா
வாழை நா பாகக்கவே இல்லப்பா இந்த மாரி ரொம்ப வந்து அ அழுவுற மாரி இருக்க படோள்ள நா பாக்கவே மாட்டே கதைய கேட்டுட்டே நா பாக்க மாட்டே அந்த வாழையெல்லா நா பாக்கவே இல்ல டிவில்லா போட்டா கூட நா மாத்திறுவ ஒன்னு ரெண்டு சீன் கூட நா பாக்கவே மாட்ட ரொம்ப பாவமாருக்குன்ட்டு அந்த மாரி நா சும்மாவே டிவில படம் பாக்கும்போது எ கண்லந் தண்ணி ஊத்திட்ருக்கு எ பைய திட்டுவா நீ எதுக்கு தா நீ டி வி பாக்கற அப்பிடின்னு
ம்
ஆமா அது அதனால நா பாக்க மாட்ட அந்த மாரி படொல்லா
எப்டி சொல்றதுனா நா சினிமா தேட்ருக்கு போன வாழைப்படத்துக்கு எ ஃப்ரெண்ட்ஸ் கூட போன அது வந்து பாத்தீங்கன்னா மு டியிர சமயத்துல எல்லார் கண்களருந்து தண்ணியோட போறாங்க வெளிய எ ஃப்ரெண்டு்ல்லா வந்து அந்த சீன பாத்து கத்திட்டா அய்யோ அந்த நீல்லா ஒரு தாயா ஒரு பிள்ளைக்கு சோறு குடுக்க மாட்டியே அப்டீன்டு அந்த சீன் பா பாக்கம்மோது உங்களுக்கு அவ்ளோ எமோஷனலா இருந்தது எல்லா வயிசானவங்கந்து எல்லாரு வந்து பாத்தா கண்லந் தாரத்தாரையா தண்ணி ஊத்திட்டு போறாங்க அது வந்து மறக் வே முடியாது இதுவு நா கூட சும்மா சினி இதுக்கு ஏதோ இதுவ்க்கு வியூவுஸ்காக இது மாரி ப சொல்றா ங்க போல அப்டின்டு நென்ச்சிதா நாங்க பிரெண்ட்ஸ் கூட போனோ
ஆமா அது டைரக்டரோட உண்மையான கத அப்டின் சொன்னோனே எனக்கு அ ப்டியே ரொம்ப பீல் ஆயிட்து நா சுத்தமா பாக்கவே இல்லியா அது ஒன்னு ரெண்டு சீன் போட்ட கூட நா மாத்திருவ இந்த கத மட்டு கே கேள்விப்பட்டதோட செரி இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலான படொல்லா நா பாக்கவே மாட்ட சும்மா சாதாரணமாவே எனக் கு சாதணமாகவே படம் பாக்கபோது கண்லேந் தண்ணி ஊத்து எ பைய திட் டுவா நீ எம்மா சினிமாக்கெல்லா நீ லாயக்கே இல்லமா நீ அப்டின்னு
அ
ஆமா
அது அது அது இப்ப வந்து நீங்க படம் பாக்கற்துல முக்காவசி வந்து அந்த டாக்குமெண்ட்ரி தா அதிகமா எடுக்கறாங்க இப்ப முகேன்னோட இத் இதுவு அத்தேது சாய் பல்லவி எஸ்கே நடிச்சிருப்பாங்கல்ல
ஆமா அமரன்
அமரன் அமரன் மூவி அதுக்கப்பறோ வந்து அ ரம்மு அ அசுரன் இது படிப்பின்ற ஒரு விஷயத்துல அப்றின்டு நெறைய டாக்குமெண்ட்ரி இப்ப நேத்து வந்து நூறுசாமி வாழ அப்டின்ட்டு நெறைய ஒரு விஷயத்துல வந்து சிரிப்பாவோமையும் இதெல்லா வந்து நடந்துருக்கே இந்த சமூகத்துல வந்து இப்டியு நடந்துருக்கே அவுங்களுக்கு அந்த விஷேத்த காமிக்கற் து அப்பதா எனக்கு தெரியிது ஒ இதுக்கு ஒரு மர் நேத்து பாத்த ஒரு படத்துக்கே வந்து எனக்கு ஒரு இதுவச்சி அசால்ட்டா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத் த ஏத்துக்க மனப்பக்குவோ யாருக்குமே இல்ல அவுங்க வந்து தவறான மட்டுமே நெனச்சிட்டு இருக்காங்ளே அப்டின் அப்டி இதுவா ஒரு எமோஷ்னா நெறைய கனெக்ட்டான ஒரு விஷ் யம்மாருந்தது பரவால இத் மேர் நெறைய படோ எடுங்கட அப்பதா தெரியு அப்படின்ட்டு
ம் கிராமத்துலதா அது மாதிரி அடுத்த வீட்ல நடக்குறத வந்து காதுல கேட்டுக்குட்டு ஒன்னு கடக்க ஒன்னு பேசிக்கிட்டு கிராமங்கள்ள தா அதிகமா இப்ப அ ரொம் டௌன் ஏரியளா அவுங்க பிஸியாவே இருப்பாங்களா டௌன் ஏரியளா பக்கத்து வீட்லலா யார் இருக்கா ங்கன் கூட தெரியாது எல்லாருமே வேலைக்கு போறவங்களாருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா அவுங்க அதிகமா இதெல்லா கண்டுக்க மாட்டாங்க யாரா யார் கூட எப்டியோ நல்லாருந்தா சரிதாங்குற மாரி இருக்கு ஆனா கிராமப்புறங்கள்ல தா அந்த வயஸ் சான பெரியவங்கல்லா எங்க ஏரியால்லா அப்டிதா வெளிய போயிட்டு கொஞ்சோ லேட்ட போய்ட்டு வந் இது மாரி இவ எங்க போயிட்டு வந்தா அப்டிங்கிற யோசன அவுங்களுக்கு தோடிக்கிட்டேருக்கு
அது அதுதாங்கா எனக்கு அதுக்கு அந்த படத்த பாத்ததுகப்புறோ தா தெரிஞ்சிது இந்தமாரி டிக்கெட்லா இன்னோ அஞ்சு வருஷத்துல அவுட் ஆயிடு அப்டின்ட்டு ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக நெறைய விஷயம் பேசுனோம் நெறையா அந்த மூவி பத்தியும் அந்த உண்மை சம்பவ பத்தியும் அ பேசுனோ ஒங்க கூட பேசுனதுல ரொம்பவே சந்தோஷங்க நன்றிங்க
ஆ